ஹலோ
அலோ
ஆ சொல்லு சொல்லு
என்னா துணி எத்துட்டியா
இல்ல இல்ல சும்மா உக்கான்னுருக்க பேசிட்டு அப்பறமா துணி எடுப்ப
வெயில் அடிகல்ல மொட்டமாட்ல ஓ மேல சீட்டு போட்டு வச்சிரிகீங்களா
செடி இருக்குடா பக்கத்துலே பின்னாடி இங்க ஆமா பின்னாடி தென்மரோ இருக்கு இஞ் சைடு நாகப்பழோ மரோ இருக்கு அதே வந்து நெழல் வந்துடு ஃபுல்லா மொட்டம்மாடில்லே செடி சீட் மேலேயு வந்துடு அதா சூழ் வெயில்லா தெரியாது அவ்ளோவா
ரூம் மேரி ரூம் மேரி இருக்குமா நலா
மேல மொத்தமா சீட்டு
ஃபுல்லா சுத்தியா
ஆமா
சுத்தியா இல்ல மேல மட்டமாவா
சுத்தி மேல பெரிய ஹாலு மாரி இருக்கோடா வந்தண்ணா
ஓ இன்னா பண்ணுவீங்க மேல துணி அப்போ எப்ரோ துணி காயோ சுத்தி இங்க வெயில் அச்சா தானே துணி காயோ
டேய் ஷீட்டு போட்டா அது சூடு எப்டியே சர்ருனு எறங்கோ அப்டியே ஒரு ஒரு மணிலா மேல வர முடியாது என்னால அந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அத்னால அது சல்லுன்னு காஞ்சிரோ ஒரு மணிக்குலா போட்னா
ஆ ஹா நைட்ல எப்டி மேலயா அம் மேல மேல தூங்கி மேல மேல
ம் ஹு மேல தூங் கொசுடா இங்க சரியான கொசுடா இங்கேயோமே இதுக்மேலலா தூங்ணோனா அவ்ளோதா எதுவுமே பண்ண முடியாது அப்புறோ காலைல எந்ச்சி பாத்தோம்னா கை ஃபுல்லா குண்டு குண்டா இருக்கோ
என்ட வீட்ல ஏ சியா ஃபேனா
ஏ சியோ இருக்கு ஃபேனோ இருக்கு எல்லாமே இருக்கு
கேஸ் இருக்கா
ம் ரெண்டு இருக்கு எங்க வீட்ல
டேய் ராஜ வாழ்க்கடா அப்ப ஏ சிலா இருக்குது
ஏய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய்ட்டுதா ஏ சி இருக்கோ துட்லா குடுப்பாங்க
கிஃப்ட்டு தரங்கலா உனுக்
கிம் உங்க வீட்ல ஏ சி இல்லயா
இது வெச்சிருப்போ டா நாங்கோ எங்கள்து வந்து எந்த ரூமுமே செட்டாவாதே ஏ சி இல்லாம ஆ அதெல்லா வெளியே காத்து போக கூடாது
ம் எங்கள்தே நாங்களே செகேணட்லதா வாங்கனோ புதுசலா கெடையாது எங்குள்து ரெண்டு மிஷின்
உங்க வீட்ல எதுதான்டா எது எதுதான்டா புதுசா வாங்குவீங்க காசு குத்தே
எதுக்கு புதுசா வாங்கணோ எதுவுமே வாங்க மாட்டோ புதுசா ஏண்டா செகேணட்ல நல்லா கெடைக்கு போது ஏன்டா புதுசு
ஒரு பொர்ளு வுடமாட்ட போது டி விய
டி வி இல்லாம சொ லோக்கல் டி வி தானா எல் டி டி வி நாபத்தி மூணு இன்ச்சு பத்தாயருபா
அய்யோ
ஆனா இன்னோ நல்லா ஓடுதுப்பா எங்குளுக்கு நாங்க வந்து ஃபால்ட்டுலா பண்ணிட்டு ஒக்கார்ல பக்காவ மூன் ஃபேன்லா புதுசுதா
ஃபேன பூசு
எங்க அப்பா எங்க அப்பா கட்ல விக்கதுடா ஃபேன் எல்லா புதுசாங்க அதுவே வாங்கி அதலா பெரிய விஷயமே இல்ல
உங்க அப்பா எங்க போய் வாங்கினு வருவாறு பாரீஸ்லயா
ஏ மௌண்ட் ரோடு போவாரு பிராட்வே போவாரு அப்புறம் பாரீஸ்லலா இருக்காது ஃபேன்லா ம ஃபேன் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல விக்கோ இல்ல மவுண்ட் ரோட்ல விக்கோ
பாரீஸ்ல தான்டாப்பா எல்லா பொருளுமே இருக்கோண்டா அப்டியே குப்ப மேரி
பாரீஸ்லலா ரேட்டு அங்கலா அதிகோ பாரீஸ்ல பாரீஸ்ல ரேட்டு
கூட்ணு போறாருறா அப்டியே குப்ப மேறு போட்டு வெச்சுறாங்கடா இது கிட்டதட்ட நடக்கணோடாப்பா நம்ம காலேஜாண்ட இர்ந்து காலேஜான்டந்து பஸ் ஸ்டாண்டு அ வெரிகோ நா இருக்கோ கட லைன்னா ரெண்டு சைடோ
ஏய் ஃபுல்லா கட தாண்டா
எச்சு டபிள்யூ பேட்ரி எவ்ளோ ஒன்னு இருவரூபா தான
ம் பதினஞ்சு ரூவா
பதினஞ்சு ரூவாவா அந்த எத்துல இருவது எச்சு டபிள்யூ பேட்ரி இருவது ரூபாய்க்கு தராங்க
லோக்கலா
ஸ்டன் ஆயிட்ட நானு எல்லாமே எல்லாமே கம்மி ரேட்டுதா இங்க ஆனா எல்லாமே
பழசா இருக்கு மச்சா பஸேர் பழசா இருக்கு
ஃபோனு ஃபோன்லா குப்ப மேரி இருக்குடா அவ்ளோ ஃபோன்றா
இதுக்கே நீ என்னன்னா தலைவர் கல்யாணத்துல எது ஒரு சந்த போடுவங்களே என்ன சந்த அது பழவர் கட சந்தயா என்ன சந்தடா அது சொல்லுவாங்கடா எதோ சந்த சந்தன்ட்டு எதோ சந்தன்னுவாங்க பழவர் கட சந்த இல்லடா அது பேருடா ஏதோ சந்தடா ஆனா அந்த ஊரு பேரு வரும்டா அங்கெல்லா போனன்னா இது இதுடா இவ இசிக்கி தமிழ்லா போறான்லடா
டே எனக்கு தெரியாதுடா சொல்றா
அது சந்தடா அது எதோ காடு இருந்தா ஒரு அந்த சந்த வந்து அது அவ்ளோ பெருசா இருக்கு உள்ள எல்லாமே இருக்கு பழைய பொருள் எல்லா எல்லா போய் வாங்குவாங்க யூடியூப்ல் கூட வாங்குவாங்களே அப்டின்ட்டு ஞாயித்துக்கெழம சந்தன்னுவாங்க
ஆ ஆ அவ்ளோ ஃபோன் அந்த எட்த்துல ஒரு எயிட் ட்ரே ட்ரே மேரிதா ட்ரே ஃபுல்லாவ ஃபோனு பச்ச பிரச்சன எல்லா கம்பெனி எல்லா பிராண்டுமே இருக்குது ஃபோனு ஐஃபோன்லா கூட இருந்துது
அது வந்து அப் ஆமா சில இது அப்டியே பிரிச்சிருவாங்க இந் சைடு ஃபுல்லா சாப்பாடு இந் சைடு ஃபுல்லா இது டிவி இந் சைடு ஃபுல்லா ஃபோனு பிரிச்சுடுவாங்க நீ கரெட்டா அந்த எடத்துக்கு போனேன்னா காவு பாத்துரு பூச்சிட்லா
ஆனா எல்லா ஃபோனுமே எல்லாமே சின் சின்ன ஃபால்ட்டு எதுவு ஒர்க்கி்ங் கண்டீஷன்லலா இல்ல அங்க
ஆமா அதா நம்ம வாங்கி ரெடி பண்லா ஆனா அவ்ளோ மூளல்லா வேணு அதுக்கு மூள வேணு அதுக்
ஐஃபோனே செகண்ட் ஹேண்ட்லலா இருக்கு தானே பத்தாயிரூபாய்லா கூட பத்து பதினஞ்சுக்குல்லா
ம் பத்தாயிரூபாய்க்கு ஐ ஃபோன் டென்னே வாங்கிட்லாண்டா
டேய் ஏங்க நா டுவெல்த்து படிக்கும் போதே ஒரு பைய சொல்லிருந்தானே டே எங்க ஊர் பையன ஐ ஃபோன் தரண்டா வாங்கிக்கிறீங்களா கேட்ருந்தா நா பத்தாயிர பதினோராயிரமோ பத்தாயிரமோ ஐ ஃபோன் தேர்ட்டி
ம் ஐ ஃபோன் தேர்ட்டின்னு பத்
ஆனா அதுல்லா ஆ
ஃபால்ட்டா இருக்கு ஆமா திருட்டுவா திட்டு ஃபோன்லா இருந்துச்சுன்னா நீ என்ன திர்ட்டு ஃபோனுக்கு ஒரு இது இருக்கு ஐ எம் ஈனு இருக்கு நம்பர் த்ரீல ஐ எம் ஈ நம்பரு அந்த நம்பர வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்தேன்னா அந்த ஃபோன பிளாக் பண்ணி குடுத்துருவாங்க பிளாக் பண்ட்டாங்கன்னா னால சிம்மே போட முடியாது அந்த ஃபோன்ல சிம் போட்டாலு நெட்டு எடுக்காது நான்லா அப்பதா ஒரு ஃபோன் வச்சிருந்த எங்க அப்பா கட்ல வச்சுருந்த எங்கள் அப்பா வாங்கி வாங்கி போகோ எஃப் ஃபோன்னுருக்கு ஒன்னு செம்ம ஃபோனு அதெல்லா ஃப ப்ரீ ஃபயர் எல்லா செதர விடுவாங்க அது வாங்கிட்டு வந்து கொத்துற நாள் சரி நல்லா இருக்கு வாங்க அது வாங்க சரி கொடுங்க அனுச்சன்
டே இப்ப புதுசா எதோ ஒரு ஃபோன் வந்துருக்கான்டா இப்டி ஏ ஆ இன்ஃபுளுயன்சா ஜிப் கே இப்ப எதோ ஒர்க் பண்றா
இன்ன கதனு சொல்ணு அப்பற என்னா பண்ணன்ட்டு
எ பயங்கரமாக்குதா பி சி ஆப்ஷன்லா இருக்குதா
போகோவா இன்ஃபிளின்ஸ்லையா
இன்ஃபிளிக்ஸ் தா போலருக்கு இன்ஃபிளிக்ஸ் சி டி ப்ரோ எதோ ஒன்னு
ஜீ டி தேர்ட்டி ப்ரோ வந்திருக்கு லேட்டஸ்ட்டா
ஆ அதா அதா
ஆ அதுல வந்து என்னனா ட்ரிக்கர்லா இருக்கு நீ மேலருந்து தட்டுவல அ ஃபோன்ல நீ தட்னாலே அது வந்து சப்போர்ட் ஆகு ட்ரிக் அதுக்கப்ற இதுவு இருக்கு அரர்துல லிக்குக்கு மேல தண்ணிலா வரு
இப்ப வாய்சு
இப்ப விட்டுடுங்க அதுல லிக்யூடு கூலிங்கா இருக்கு தண்ணில ஓடுல்ல ஃபேனு ஃபேன்ல ஒக்காருவாங்க
தண்ணி தண்ணி இருக்குமா
ஆ ஆனா ஆமா தண்ணிலா இருக் ஆனா நீ அது வாங்கற்த்துக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா போகோ எஃப் செவன்னா முப்பதாயிர்ரூபாலயே ஸ்நாப் டிராகன் எயட் எலைட் குடுத்துருவா
டே ஆனா இந்த ஜி இன்பிளிக்ஸ் சி டி இதெல்லா கேமிங்க்கு மட்டுந்தானா
இல்ல இல்ல ஆல்ரவுண்டுதா ஆனா கேமரா தா மட்டமா இருக்கு
ஆ கேமிங் கேட்டகிரிக்குனு ஒரு தனி ஃபோன் இருக்குல இதெல்லா பயங்கரமா இருக்கு கேம் விளாட்றத்துக்குலா
இதுதா கேமிங் ஃபோன்றா அதல்லா கேம் ஒரு ஒரு கேட்டகிரி தா கேமரா பெஸ்ட்டா இருக்கு சில ஃபோனு சில ஃபோன் கேமிங் நல்ல இருக்கு சில ஃபோன் ஆல்ரவுண்டர இருக்கு சில ஃபோன் ஃபிளாக் ஷிப்புனுவாங்க ஃப்ளாக்ஷிப்னா எல்லாமே பக்காவா பண்ணிருப்பாங்க ஆனா அது வந்து ரேட்டு் பயங்கரமா இருக்கு கேமிங் ஃபோன்லே நெறையா இருக்கு ஐம்பது ரூபாய்லருந்து ஆறுவதுலே இருக்கு ஆனா பட்ஜெட்லருந்து முப்பதாயிர ரூபாய்க்கு பெஸ்ட்டு வந்து போகோ எஃப் ஃபோன் தா அதுல நீ பண்ண முடியாத வேலையே கெடையாது
டே எல்லா எல்லா ஃபோன்லயுமே எதுனா ஒன்னு இரு இடிக்குன்டா எல்லாமேலா பாக்
ஆமா இடிக்குந்தா இதுல வந்து என்னனா ஆ கேமரா கொஞ்ச மட்டமா இருக்கு ஆனா நல்லாதா இருக்கு நம்ம ஃபோன விட நல்லதா இருக்கு முப்பதாயிரூவா கேமரா வந்து பத்தாயிரூவா பதினஞ்சாயிரூபாய்க்கி சுமாரா இருக்
பேட்ரிக்குனு ஒரு ஃபோனுக்குது பேட்ரிக்குனு ரியல்மினு எதோ ஒரு ஃபோன் வந்துருக்குது
கொற்சு உள்ள பேட்டரி வந்து எழ் ஏழாயிரத்தி முன்னூறு இமேஜு
ம் டேய் அதோட அது இருவதாயிர எம் ஹச் னு எதோ ஒரு ஃபோன் வந்ததுடா ரியல்மியா
பத்தாயிரந்தான்டா அதிகவச்ச பத்தாயிரூபா தான்டா
பத்தாயிர எம் எஸ் தானா அதிகபச்சோ
பத்தாயிர எம் எஸ் தா அதுவு ரியல்மில வந்துருக்கு அதுவு வந்து இன்னு கொண்டு வர்ல எல்லாருக்கு சும்மா இதுக்குதா வச்சிருக்காங்க என்னது அது சொல்லுவங்க அது அப்றோ அது சும்மா பாக்குற மாரி வெச்சிருக்காங்க இன்னு கொண்டு வர்ல என்னா இப்ப ஒ ஃபோன் எத்தன இமேஜ் பேட்ரி நாலாயிரமா ஐயாயிரமா ஆறாயிர அதுவே பாம் மார்ருக்கு பாக்க அதா அதுவே பாம் மாரி இருக்கு தூக்கி போட்டா வெடிச்சிடு இதுவே பத்தாயிரோ எம் எச் ல தூக்கி போட்டேனா அவ்ளோதாங்க நம்ம காலேஜே இருக்காது
லாஸ்ட் டையடாகுன்ற ஆனா நிக்குல சார்ஜ் ரொம் நேரோ
ஆ சார்ஜ் எல்லா பக்காவா நிக்குன்டா
வாங்க ஏது போனுன்றாலு பயங்கரமோ தா
பயங்கரமா வாங்க போறியா
யூடியூப்ல ஒரு ஒரு வாரத்துக்கு போட்டு போட்டு பாத்து
யூடியூப்பில்ல ஒவ்வொரு வீடியோ போட்டு பாப்பல எந்த ஃபோனு பக்காவா இருக்கு அப்டின்ட்டு
ம் அ அஹா போட்டு பாத்ட்டு எதனோ ஒண்ணு வாங்கிட்டு சொந்த கால்ல நிப்பே
சொந்த கால்ல நிப்பியா ஏன்டா ஃபோன் வாங்கினா சொந்த கால்ல டா
யாரு நீ வாங்‌
ஓ உ ஓ ஒ காசுல வாங்கதுனால சொந்த காலா
ஆனா அப்டின்னா நா கஷ்டப்பட்டு நா சம்பாரிச்சு நா வாங்கின பின்னா என்னது அது அப்போ
நீ கஷ்டப்பட்டேன்னு சொல்லு சொந்த கால்லா சொல்லாத அதுக்கு உங்க அப்பா தா அந்த புஃட் இந்த ஃபோன் வாங்கி குடுத்துருக்காரு ரீசார்ஜ் பண்ணி உடுறாரு
யா புர்ல யாரு ரீசார்ஜ் பண்ணி வுரது ரீசார்ஜ் ல நா பண்ணுவ டா யா அதுவு எ கஷ்ட டா ரீசார்ஜ் பண்றதா ஃபோனு கூட உதவாத ஃபோனு தூக்கி போடுற ஃபோன தூக்கி ஓஞ்ச ஃபோனு குடுத்தது தா அதுவு வாங்கிலா தர்ல
போயிடுது உங்க அப்பா கிட்ட இருந்து காசுலா வாங்குற
அறுவரூவா
ஆ அறுவரூவா ஏய் எனக்கே நாப்பது தா டா தராறு எங்க அப் அப்பா
ஏ நா அங்க இருந்து வரே பா நீ என்ன பா ரெட்டிஸ் ல இருந்து வரீங்கப்பா நா இங்க இருந்து பிரைவேட் ல வந்த மட்டு தா அங்க காலேஜ் கரெக்ட் டைம் வந்து சேர முடியு இல்லனா டெய்லியுமே பத்தர ஆயிடு நா வரது காலேஜ்
அது அப்டி தா உ கஷ்டோ அது
முப்பது ரூபா டெய்லியுமே முப்ப ரூபா டிக்கட்டுக்கே போயிடு காலங்காத்தாலே காலி முப்ப ரூபா மிச்ச முப்ப ரூபா தா அந்த முப்பதைக்கு தா நா சாப்பிட்டு போவே போம்போது அவ்ளோ தூரோ தாங்கணுமே ஒடம்புனு சேர் சேரி
சேரி அப்பறோ ஃபோன் அடிக்கிறே கட் பண்ணு